நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க சாப் நானும் சாப்டேன் நீங்க சாப்டீங்ளா
இல்லைங்க நான் இன்னும் சாப்பல இன்னும் கொஞ்சோம் லேட் ஆகும்
ஆ
ஆ என்னங்க சாப்பாடு உங்க வீட்ல
இங்க வந்து பாத்தீங்ன்னா தோச முள்ளங்கி சட்னி புதினா சட்னிங்க
என்னது
போட்ல
தோச
முள்ளங்கிசட்னி புதினாசட்னி
அது எப்டிங்க பண்ணுவீங்க முள்ளங்கிசட்னி
முள்ளங்கி சட்னி இதுவரைக்கு நீங்க பண்ணதுல்லையா
முள்ளங்கி சட்னிதன சொல்றீங்க
ஆம்மா ஆம்மா ஆம்மா
அது எப்டி பண்ணுவீங்க
சட்னி பண்ணிர்க்கீங்ளா
ஆ அதுபண்ணுவே
ஆ முள்ளங்கி சட்னி வந்து பாத்தீங்ன்னா பீஸ் பீசஸ்ஸா கட் பண்ணிட்டு நம்ம நார்மலா சாம்பாரு க்கு போடுவோல்லிங்ளா அதுலயேன்ன கொஞ்ச சின்ன பீஸ்தா கட் பண்ணிட்டு எண்ண கடுகு கல்லபருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்சமிளகா வேண்ணா நம்ம பச்சமிளகா யூஸ் பண்ணிக்கலா
ம் ம் ம்
அது போட்டுட்டு புளி கொஞ்சொ ஊத்துனு
உம்
ஏனா நம்பஇதுல தக்காளி சேக்க போறதுல்ல
ஓ சரிங்க
அதனால புளி கொஞ்சொ வெச்சு நல்லாவதக்குணு எப்டி சொல்றது அந்த முள்ளங்கி வந்து நல்லா வேகு இல்லிங்ளா
ம் ஆம்மா ஆம்மா
அந்த மாதிரி வதக்கிட்டு வேணுன்னா இல்ல எனக்கு இப்போ வீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சுபேர் இருக்கோநாங்க சோ அதனால என்னபண்ணுவ நாங்க தேங்கா கொஞ்சொ வச்சுப்ப அதுக்கு
ஓ சரிங்க
தேங்கா வச்சாதா பாத்தீங்கன்னா
உம்
ஓ என்ன எண்ணெ சேத்தாப்ல கொஞ்சொ நெறைய வரூ
ஓ சரிங்க சரிங்க
தேங்கா வெச்சு அதுலே வதிக்கிடுவ அ சின்சின்ன பீசசா போட்டு அப்டி எண்ணெய்லே வதக்கிட்டு
ம்
அதுக்கப்புறம் ஆற வச்ட்டு ருபிடுவோ நம்ப அத கொஞ்சொ கொறகொரப்பா நைஸ் ஸா ருப்புனா நல்லாருக்கற்துல்ல
ஓ சரிங்க சரிங்க புரியுது அ
ஆ எப்ப தேங்கா சட்னி தேங்கா எப்டி இருக்கூ
ஆம்மா
அந்த மாதிரி ருப்பிடுவ இதுலயே வந்து ஒருசில பேர் என்னா பண்றாங்ன்னா கொஞ்சொ தனியா வெப்பாங்க தனயா வெந்தியொ வெப்பாங்க வெந்தியொ முன் முள்ளங்கி ஈரோன்சொல்றாங்க ஒரு சிலபேரு அதனால் தனியா இது சேத்துப் ப்பாங்க தனியா வந்து வாஸ்ன குடுக்கன்றத்னால முழு தனியாவ
ஓ சரிங்க சரிங்க
நீங்க இதுவரிக்கு செஞ்சதுல்லிங்ளா
என்னக்கு புரியல
முள்ளேங்கி இது வரிக்கு செஞ்சதே இல்லைங்களா
இல்ல முள்ளங்கி சட்னி நாங்க பண்ணது இல்ல இந்த தக்காளி சட்னி புதினா கொத் தமல்லி தக்காளி வேக வச்சு ஒண்ணு பண்ணுவோ அது பண்ணியிருக்கோ இந்த கார துவையல் அந்த மாரிலா அந்த தேங்காச்
நீங்க
அது ஒன்னு இல்லங்க சின்ன வெங்காயோ எடுத்துக்கங்க இப்போ மெளகா ஒரு பதினஞ்சு மெளகானா சின்ன வெங்காயோ கொஞ்சோ கம்மியாவே எடுத்துக்கோங்க பூண்டு நாலு பல்லு நாலு பல்லு பூண்டு மட்டு போது முழுப்பூண்ட நாலு பல்லு மட்டு போது உப்பு கல்லு போட்டு அடிச்சி அவ்ளோதாங்க பச்சையாவே அந்த இட்லி எல்லா சூடா இருந்தா சாப்ட்டுக்கலா இப்ப சட்னி இருக்கு எப்பொழுது ஆ புரில
வெங்காயோ காஞ்ச மெளகா
ஆமா ஆமா காஞ்ச மெளகா நல்லா காஞ்ச மெளகா இல்ல ரெட் சில்லி நல்லா ஆ
அப்டி அப்டிபுமா இல்ல வதக்கிட்டு போணுமா அத
வதக்கெல்லா வதக்காதீங்க பச்சையாவேதா அரைக்கணு
வெங்காயோ காஞ்சமெளகா அப்றோ வேற என்ன சொன்னீங்க
காஞ்ச மெளகா நெறையா அதுக்கு கம்மியா வெ சின்ன வெங்காயோ
து
ஆ பூண்டு மட்டு நாலு பல்லு பூண்டு போட்டா போது ரொம்ப அதிகமா முழு பூண்டு ஃபுல்லா போணுனு அவசியோ இல்ல ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டா போது அப்றோ உப்பு கல்லு போட்டு அடிச்சற வேண்டியதுதா
கேட்டியா அடிக்கணுங்கள அத
அத நீங்க அடிச்சாலே ஒரு மாரி கொஞ்சோ கொல கொலப்பு தன்மதா இருக்கு ரொம்ப கெட்டியாலா இருக்காது கொஞ்சோ தண்ணி வேணா நீங்க ஆட் பண்ணி அடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அத ஒரு வாரோ ஏ பத்து நாளுக்கு மேலயே வச்சுக்கலா
ஆ அது தாளிப்பு குடுக்குறதோ இல்ல வெங்காய
அதெல்லா அதெல்லா எதுவுமே வேணாங்க நீங்க வேணுனா தாளிச்சு சாப்ட்டா நல்லா இருக்குன்னு நெனைச்சீங்கன்னா கடுகு மட்டு தாளிச்சு அதுல ஊத்திடுங்க அவ்ளதா
ஆ ஆனா இ இது வரைக்கு நாங்க ட்ரை பண்ணது இல்லுங்க
ஆனா சட்னி இருக்குக சட் னியு இருக்கு ஆனா இதுவு வச்சிருந்தா இத தா எல்லா விரும்பி சாப்டுவாங்க இட்லி கி நல்ல சூடா இ ட்லி இருந்திங்கன்னா இந்த சட்னிய சாப்ட்டு பாருங்க கூட கொஞ்சோ இறங்கு இட்லி
இறங்குமா இது பேரு கார சட்னிங்களா
ஆ நீங்க வேணா இத கார துவையல்ன்னு சொல்லுவோ இது வேணா நீங்க ஃபர்ஸ்ட்டு வேணா உங்களுக்கு மட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க
இத நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண கூடாதுங்களா
ஆ ஆ சின்ன வெங்காயம் தா டேஸ்ட் இருக்
ம் அது பா பச்ச மெளகா அது காஞ்ச மெளகா நெறைய வச்சிட்டு அது கொஞ்சோ கம்மியா வெங்காயோ அதுகு நாலே பல்லு பூண்டு
நாலு அஞ்சு பல்லு பூண்டு அதுக்கு தகுந்த மாரி வச்சிகிட்டு உப்பு கல் போட்டு அரைக வேண்டியதுதா
இதுக்கு முன்னாடி லா வந்து எங்க வீட்டுல லா வந்து கல்லா வச்சி ஒண்ணு அரைபாங்க
அ வேர்கல்ல சட்னியு அர போ நாங்க
அப்பி இல்ல அது வந்து பூண்டு கல்ல அதுக்கப்பறோ உப்பு காஞ்ச மிளகா
காஞ்ச மிளகா கொஞ்சமா புளி கூட வைக்கலாங்க நல்லா இருக்கு ஆமா ஆமா
அது வந்து அரைச்சிட்டு கெட்டியா அரைப்போம் துளி கூட தண்ணி ஊத்தாம அம்மில அரைப்போ அத
ஓ சரிங்க சரிங்க சரி
அது ஒரு அந்த அந்த டேஸ்ட் வந்து எனக் இன்னு கெடைக்கல நா அது எங்க அம்மா வீட்ல இருக்கும் போது அத பீல் பண்ணி சாப்ட்ருக்கே
ம் ம் ம்
அ அந்த டேஸ்டு நா இன்னு வீட்லயே அரைக்கல அந்த மாதிரி என்ன தா அந்த மிக்சில அரைச்சாலும் எனக்கு
இந்த மேரியும் பண்ணலாங்க அப்டி இல்லனா வந்து நீங்க அந்த தக்காளி வேவபோட்ருங்க ஆனா உங்க வீட்ல அஞ்சி பேருகிறதுனால நறையா தக்காளி போடுற மாரி இருக்கு இல்லனா பத் பத்தாது யாருக்குமே
ஆமா ஆமா ஆ
ஆ இவ குட் குட்டி பையங்க எ பையன் சின்ன பைய ஒன்னாவது தா படிக்றா அதனால இந்த சட்னி அவனக்கு புடிக்குன்னு சொல்லிட்டு நா பண்றது தக்காளி வந்து ஒரு நாலஞ்சு இல்ல பத்து தக்காளி கூட வேக போட்டுகலா ரெண்ட அரிஞ்சி தண்ணில வே போட்டிங்னா அதுகப்பறோ அந்த தோல் வந்துரும்ல அந்த தோல மட் எடுத்து போட்டுட்டு தக்காளி தண்ணிய தனியா வச் வச்சிகோங்க தக்காளி வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகோங்க அதுக்கப்பறம் என்ன ஊத் தீந்துச் சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் எது வேணாலும் கட் பண்ணி வச்சிகோங்க பச்சை மொளகா கீந்து வச் அப்டே வெறும் கடுகு உளுத்த பருப்பு வெங்காயம் பச்ச மிளகா போட்டுட்டு அப்பறம் வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதா சாப் மாரி பண்ணி போட்டுகோங்க போட்டுட்டு இந்த இந்த தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து இதுல ஊத்தி அந்த தக்காளி தண்ணி வேற தனியா வச்சிருக்கோம்ல அதையும் எடுத் தீந்த எண்ணெய் சட்டில ஊத்திடுங்க நல்லா கொ கொதிக்க விடுங்க கொதிக்க வி ட்டா அதுல நல்லா கொதிச்சி ஆமா நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப் அப்பறமா அதுல தேங்கா பால் கூட ஊத்திகலா தேங்கா பால் ஊத்தி கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்டுங்க சூப்பரா இருக்கும் இதுவுமே இட்லிக்கு தாங்க சொல்றே
ஓ செரி செரி செரி செரி செரி
காரத்துகு ஏத்த மாரி நீங்க வேணா பச்சை மிளகா போட்டுகலா ரொம்ப நல்லாருக்கும் விரும்பி சாப்டுவாங்க எல்லாருமே
ம்
இது நல்லா இருக்கும் வே வே ரெ ரெண்டு இது செய்வீங்களங்க வெறும் வெங்காய சட்னி வெங்காயம் காஞ்ச மொளகா மட்டும் பூண்டு போட்டு அ ஆ அரைச்சி அதை கொதிக் ஆ அத வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்களா வெங்காய சட்னிலாம்
ஆமா ஆமா
ம் அது செல பேருக்கு புடிக்கு அந்த மாரி
தக்காளி சட்னி செய்வோ வெங்காய சட்னி செய்வோ எப்பயாது வெங்காய எல்லா கொஞ்ச கம்மி வெல ஆயிடுச்சுன்னா அப்ப வெங்காய சட்னி செஞ்சிருவே இப்ப தக்காளி வெல கம்மியா இருக்குன்னா தக்காளி சட்னி பண்ணிக்குவே
ஆமா ம்
இப்ப அந்த மாதிரி அது பண்ணிப்போ இல்லைன்னா அவ என்ன பண்ணுவோ இந்த எமர்ஜென்சியா இருக்கு டைம் ஆகுது பசங்களுக்கு ஸ்கூலுக்குன்னா ஆ வெ ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டு எண் ஒரு வெங்காய போட்டு நல்லா வதக்கிடுவே
ம் ம்
வதக்கிட்டு சாப்பாட கொட்டி கலக்கி அத பாக்ஸ் கட்டிடுவே
ஓ அது நல்லா இருக்குமா
டேஸ்டா இருக்கு அது
எப்டி வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு
எண்ணெ கடுகு கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம கிட்ட பச்ச மொளகா இல்ல காஞ்ச மொளக எதுனா அட்
ம் ம் ம் ம்
அத ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வெங்காய ஒரு வெங்காய போட்டுருவ இப்ப எனக்கு ஏ கணக்குக்கு ரெண்டு வெங்காய போட்டு ஒரு நாளு தக்காளி போட்டா எ இவுங்க மூணு பாக்ஸுக் சரியா போய்ரு பசங்களோட மூணு பாக்ஸுக்கு
ஓ ஓ சரிங்க சரிங்க
அதுக்கு தகுந்த மாரி போட்டு நல்லா மொளகாதூள் போட்னு மொளகா வந்து சும்மா அது டேஸ்ட்டுக்கு தா ஃபிளாவர் மேல பாகதுக்கு தா மொளகா இல் போட்டு நல்லா வதக்கிற்னு அந்த எண்ணெயயிலயே வதக்கிட்டு ஆற வச்சு சாப்ப பாட கொட்டி களக்கி குடிச்சா டேஸ்டா இருக்கு
ஒன்ன செய்ய சொ கண்டிப்பாங்க நாளைக்கு இத நா செஞ்சு பாக்குறேங்க கண்டிப்பா அ ஒவ்வொரு நேர டையம் ஆயிட்னா ஈஸியா பண் லாம்ல அதுதாங்க
இந்த ஒரு ரெண்டு தக்காளி ஒரு உங்க ஒரு பையன்க்குந்த போது ரெண்டு தக்காளி ஒரு வெங்காய
ஓ சரிங்க சரி
நம்ப பக்கத்துல ஆமா நம்ப ஃபிளேவரா ஆட் பண்ணுவோ இல்லையா கொத்தமல்லி கருவேப்பில
மா ஆமா
அதெல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மொளகாதூள் வாசன போற வரைக்கு கொஞ்ச நேர
புரியுது புரியுது ஆ
இது ஆற வச்சிட்டு சாப்பாடஃஆற வச்சு கொட்டி கலக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட்ல எனக்காவது எனங்கள் பசங்களுக்கு பா பாக்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்டின்னா அப்டித்தா பண்றது நான் டக்குன்னு இது ரெடி பண்ணிடுவே டைமே அந்த வந்து சீக்கிர டைம் எடுத்துக்கு
புரியுது அதா ஒவ்வொரு நேரன் டையம் ஆவுதுங்க இன்னைக்கே இவரு வந்து ஆஃப்டியோட தா வந்துருவே சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டாப்ல நான் தெரியாம அவசர அவசரமா பன்னெண்டு மணிக்கு செஞ்சு கொண்டு போயி அவுங்க டீச்சர்ட்ட குடுத்துட்டு வந்துட்டே எப் பொழுது காலையிலயே செஞ்சிருவே காலைல என்ன அஞ்சர மணிக்கு எழுந்திருச்சோன பால்
காலையில செஞ்சிட்டா வேல முடிஞ்சுருச்சுங்க
ஆமாங்க ஒரு சமையலா முடிஞ்சிடும் சிலிண்ட்ருக்கும் மிச்சோ இப்ப இந்த மா ஒவ்வொரு நேரம் ரெண்டு சமையல் பண்ற மாரி தாங்க இருக்கு இவரும் அநியாயம் தம் பண்றாரு ஒன்னாவ்து படிக்றதுனால ஒவ்வொரு நேரம் சாப்பாடு சாப்டாம எடுத்துட்டு வேற வந்துறாரு
அங்கே ஸ்டிட்டா இது பண்ணுவாங்கல்ல
பண்றாங்க ஒவ்வொரு நேரம் புடிக்லேன் சொல்ட்டு தெரியாம எடுத்துட்டு வந்துறா போல போலருக்கு பேருக்கு சும்மா அந்த நேரத்துக்கு சாப்ட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெர்ல அதனால கொஞ்ச புடிச்ச மாரிதா தந்து அனுப்புறது இந்தந்த மசாலா வாட எல்லா இருந்தா சாப்ட்டுப்பாங்ளாங்க
ஆ எதனா சரிபண்ணுங்க
அதா குடுக்கறது உண்டுங்க இப்ப கேரட்லா வீட்ல இருந்து நாங்க ஊட்டி உட் டா சாப்புறாப்புலங்க கேரட் ஜூஸ் போட்டு குடுத்தா குடிச்சுறாப்புல எனக் ஒன்னு இல்ல சவ் சவ் முள்ளங்கி சாம்பார் வச்சு நல்லா நெய்ய ஊத்தி நல்லா ஊத் நல்லா கெட்டியாவாம மதியத்துக்கு நல்லா நார்மலா சாப்புற மாரி செஞ்சு கேரட் பொரியல் பண்ணி குடுத்ததுக்கு கேரட் பொரியல தொட கூட இல்ல போலக்கா அப்டியே எடுத்துட்டு வராப்ல வீட்லனா சாப்புடுவே ஸ்கூலுக்கு நா சாப்புட மாட்டே அப்டின் ஏ என்ன த்த சொல்றதுனே தெர்ல
அதையும் குடுத்தணும் பாத்தீங்கா அவ வர வய்யி இப்ப ஈவ்னிங் வந்தவுன்னே வந்து சாப்பாடு இந்த என்ன பொரியல் இருக்கோ அத வெச்சு ஊட்டிவிட்ருங்க
சாப்புட மாட்றாப்புலங்க சாந்தரத்துல சாப்பாடு
நீங்க அத ட்ரை பண்ணுங்க ஸ்நாக்ஸ்ஸ மறக்க வைங்க ரெண்டு நாள் மூண் நாள் போச்சுன்னா அவ்ள தா ஸ்நாக்ஸ் இல்லன் தெரிஞ்சு போச்சுனா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவுங்க சின்ன பசங்களுக்கு பன்னெண்டு மணிக்லா லன்ச் பிரேக் விட்ருவாங்க
ஆமா ஆமா
அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண் நாள் மூண் நாள் நீங்க பிரேக் பண்ணுங்க பரவால என்ன ஆனாலும் பரவாலன்னு ஒரு நாள் கேரட் ஜூஸ் குடுத்துட்டு எதுவும் இல்ல ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல சொல்லி விட்ருங்க மறுநாள் அதே மாரிதா உனக் பண்ணுங்க பாருங்க தானா மூண் நாள்ளு கழிச் ச்சி இந்த சாப்பாடு இருக்குது அப்டினா செரிமா அதே குடுங்கனு கம்முனு சாப்ட்ருவாங்க நீங்க ஸ்கூல் குடுத்தமுச்சு அவ சாப்லேன் ஃபீல் பண்றதுக்கு ஈவ்னிங்ல நா எங்க பசங்களுக்குல்லா முட்ட என்ன பண்ணுவ தெரியங்ளா அங்க குடுத்தமுச்சா என்ன தெரியுங்ளா பண்றாங்க அத போட்டு பெசிஞ்சு ஒரு கலிஜ்ஜி பண்ணி அப்பறம் ட்ரெஸ் எல்லா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்குது அதனால என்ன பண்ணுவ ஈவ்னிங் ஸ்கூல் விட்டு வரமோ வேக வெச்சு ரெடியா வெச்ருப்ப
ஓ புரியுது புரியுது ஆ புரியுதுங்க புரியுதுங்க கண்டிப்பாங்க நானு இந்த மாரி ட்ரை பண்றேங்க கண்டிப்பா
அ ஃப்ரெண்டுக் ஷேர் பண்றது இல்லன்னா அந்த அந்த கருவு அந்த முட்ட வந்து ஒரு மாரி ஸ்மெல் வேற அடிக்குது ங்ளா அதனால நா யோஸ்ச்ச சாய்ந்தரோ வந்தோன்னே குடுத்துருதுங் முட்ட
கண்டிப்பாங்க இன்னு நம்ம நெறைய பகிர்ந்து பேசுவோங்க இன்னு பின்பு தொடர்வோங்க நன்றி தோழிங்க ஆ